ம் தோழி
மதிய வணக்கம் சகோதரி
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சாப்பாடுலாம் முஞ்சா ஆ சாப்ட்டாச்சு காலைல சாப்ட்டாச்சு மதியானம் இனிமேல் சாப்டணும்
நானும் காயலதான் சகோதரி சாப்டன் மதியத்துக்கு இனிமேல் தான் சாப்டணும் தம்பிக்கு மட்டும்தான் மதியத்துக்கு இப்ப சாப்பாடு ஊட்டி விட்டு தயிர் சாதம் அவனுக்கு ஊட்டி விட்டேன் இனிமேல் நாங்க ஒரு ரெண்டு மணிக் தயிர் சாதம் சகோதரி அவனுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லிங்களா கொஞ்சம் அழுதுட்டே இருந்தான் வயிறு வலி என்னமோ தெர்லே செரி கொஞ்சம் தயிர்ல கொடுக்கல க்ளைமட்டு கொஞ்சம் மொய்ய் ரொம்ப வெயில் அடிக்கு க்குதுங்களா தோ என்னமோ தெர்லனுட்டு கொஞ்சோம் தயிர்ல கொடுக்கலானு சொல்லி தயிர்ல கொஞ்சம் கொடுத்து அவனுக்கு தயிர் ருனா கொஞ்சம் சாப்ட்டுருவாரு விரும்பி தயர்னா ஒரு நாலு வயசு வாங்கிப்பாரு மத்த சாப்பாடலாம் ஊட்னம் உட்னம் சாப்பிடவே மாட்டான் வாய் கீழ படுக்க வச்சு அழுத்தி புடிச்சு ஊட்டணும்ங்களா அதனால செரி தயிரே கொஞ்சோம் குடுக்கலனு தயிர் சாப்பாடு குடுத்தேன் சகோதரி
செரி செரி இப்பல்லாம் கிளைமேட்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் சகோதரி நமக்கே பாருங்க இந்த ஹீட் ரொம்ப தூக்கி விடுது அப்படிங்கும் மோது குழந்த பாவம் தானே ச சகோதரி ஆனா வந்து இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே ஆரம்பத்துலே தயிர் மோர் எல்லாமே குடுத்து பழகுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சகோதெரி
அது நான் கொடுக்கதான் செய்வன் தயிரு மோரு எல்லாமே குடுக்க தான் செய்வன்
ஓ செரிங்க செரிங்க செரிங்க சகோதரி நீங்க சாப்ட்டீங்களா சகோதரி மதியோ
இல்ல இல்ல மதியானோ இனிமேதா சாப்புடனு கால்ல சாப்டதே ஒரு மாரி அப்டி நிக்கிது
செரிங்க செரிங்க
காலையில ஆப்போ சாம்பாருமா சாம்பார் வந்து ஒரு மாரி வப்ப
இல்ல சகோரி ஆப்பத்துக்கு ஆப்பத்துக்கு இந்த இட்லி தேங்கா பால் தானே சகோதரி சொல்லுவாங்க
இல்ல இல்ல நாங்க சாம்பாரு வெப்போ
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆமா
வீட்ல எல்லாரு என்ன சகோதரி பண்றாங்க
ல்லா இருக்காங்க
செரிங்க செரிங்க சகோதரி வேலைலா முடிச்சிடீங்ளா
ஆ வேலையெல்லா முடிஞ்சுட்டு சாப்புட் சாப்புட் சாப்பட மட்டு தா செய்வநானு
செரிங்க செரிங்க சகோதரி பாப்பா என்ன சகோதரி பண்றா
பாப்பா இப்பதா தூங்கி முழிசா அந்த அம்மா கிட்ட இருக்கா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி குழந்தைங்க வந்து மதிய நேரத்துல வந்து பகல் நேரத்துல நல்லா தூங்குனாதா அவங்களுக்கு வந்து ஜீஜீ செரிமான ஆகுன் சொல்லுவாங்க சகோதரி ஏனா குழந்தைங்க வந்து ஒழுங்கா துங்கல அப்டினா வந்து நய் நய்னு அழுதுகிட்டே இருபாங்க சாப்ட மாட்டாங்க சாப்டாலும் அந்த சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாது அப்டிங்கு போது நேத் தியா வந்து பிரச்சன இருக்குங்ளா தூங்குனாதா வந்து நல்லாருக்குனு சொல்லுவாங் க உங்க பொண்ணுக்கு நீங்க எல்லா எல்லா உணவுமே குடுக்க ஆரம்பிச்சிடீங்ளா சகோதரி
ஆ எல்லாமே குடுக்கறதா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஏனா எல்லாமே குடுத்து பழகறது ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க
ஆ இவ ஐஸ்வாட்டர் குடோ முன்னாடியெல்லா நாங்கல்லா சின்ன பிள்ளைகள்லா ஐஸ் வாட்ர்லா குடுக்கமாட்டோ ஐஸ் வாட்ரு கூடோ குடிச்சி பழகியாச்சி
ஓஐஸ் வாட்ரு வந்து சகோதரி இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு நீங்க குடுத்தீங்கனா வந்துட்டு நல்லா தா பட் இருந்தாலு வந்து சின்ன பொண்ணுதா டே பாவுதாங்க குடுக்கறது வந்து அந்த அளவுக் அந்த அளவுக் குடுக்கறது வந்து ஒத்து வராதில்ல சகோதரி
ஆமா ஆனா வந்து நாங்க குடிக்கு பேது கேப்பா கேக்க சமயோ கொஞ்ச சின்னதா கொஞ்ச சின்ன கப்புல ஊத்தி குடுக்கறதா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆமா
ஆனாக் ஆனா பரவாயில்லங்க எல்லாரும எல்லாமே குடுத்து பழகணு இப்ப குடுத்து பழகுனாதா பின்னாடி சாப்படுவாங்க இல்லாட்னா ரொம்ப கஷ் இப்போஅப்டின் சொல்லிட்ருக்காங்க சகோதரி
ஆமா அதனால எல்லாமே குடுத்து பழகணு
செரிங்க இப்பநீங்க எங்கியு வெளியெல்லா போகலிங்களா சகோதரி
இல்ல எங்க வெளியே போகந்த கிளைமேட்ட பாத்தாலே பயந்து உள்ள உக்கா உள்ளதா இருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா அது கிளைமேட் பாருங்க ரொம்ப மோசமான கால சூழ்நிலை இருக்கு உங்க ஊர்ல உங்க ஊர்லலா மழ வருதுங்களா சகோதரி மழ பெய்துங்ளா காலநிலைலா எப்டி இருக்கு
மழ பெய்து மழ பெய்து கூட வெயிலு சேர்ந்து அடிக்கிது மழ பேஞ்சா சூடுதா வருது
இல்ல சகோதரி என்னதா இந்த அடிக்கற வெயிலுக்கு எத்தன மழ பேஞ்சாலுமே வந்துட்டு கண்டிப்பா வந்து வெயில் தனியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெக் வெக்க வந்து ரொம்ப அதிகமா இருக்குல்ல அதனால அப்டி இருக்கு செரி செரிங்க சகோதரி
என்னால எங்கயுமே வெளில எறங்க முடியாது இந்த கிளைமேட்டுக்கு எல்லா சீக்கரோ நோயு வந்துரு
ஆமப்பு அதுவு பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து அதிகமா வந்து தண்ணீர் நீர் இருக்க உணவுகள் வந்து அதிக சாப் புன்னு அப்டிங்கிறாங்க உனக்கு ஏனா நீர்பத்துல வந்து ஏற்படு அதிகமா தண்ணி வாட்டர் மெலன் ஜூஸ்ஸு இந்த மாரி வந்துட்டு மோரு எளநீரு அந்த மாரி உங்களுக்கு எந்தெந்த காய் கறிகல வந்து நீர் இரு க்கு அந்த மாரி உணவுகள்லா அதிக சாப்பின்ணு அப்டிங்கிறாங்க அது இந்த மாரி கிளைமேட்டுக் எல்லா பாத்தீங்கன்னா இந்த மாரி கிளைமேட்க்கெல்லா பாத்தீங்கன்னா சிக்கன்லா சாப்டுறது ரொம்பவந்து டேஞ்சர்ன்னு சொல்றாங்க சகோதரி
ஆமா எப்பமா ஒருக்க வாரத்தில ஒருக்கா தான சாப்பிற்து
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா டெய்லி சாப்டுறவங்களுக்கு அது ஒத்து வராது நீங்க சொன்ன மாரி வாரத்துக்கு ஒரு நாள் சாப்டுறாங்கனா கண்டிப்பா அது ஒத் போச்சீடி
ஆமா
செரிங்க செரிங்க சகோதிரி
அது இல்லாம நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்க அந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதே நம்மளுக்கு அதே ஒரு ஆபத்து தா ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா என்ன பண்ண தண்ணி அப் அப்டி தாகோ எடுக்குது
இல்ல சகோதிரி ஐஸ் வாட்டர் வந்து கூலிங்குன்னு நெனைச்சு நம்ம குடிக்கிறோ அந்த கூலிங்கலியுமே ஒரு சூடு தா சகோதிரி இருக்கு நமக்கு
ஆமா ஆமா
ஆ அப்டி இல்லன்னா சகோதிரி நீங்க வந்து உங்களுக்கு தாகோ அடங்கலனா நீங்க ஜீரக தண்ணி மாறி குடிச்சுக்கலாம்ல சகோதிரி தண்ணியில வந்து நாலு ஜீரகத்த போட்டுட்டு ஜீரகத் தண்ணிமாதிரி நீங்க கொஞ்சோ குடிச்சிக்கலாம்ல்ல சகோதரி உங்களுக்கு கொஞ்சோ இதமா இருக்குல்ல சகோதிரி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல
ஆமா எப்ப சில நேரோ அப்டி குடிக்கிறதா சீரக தண்ணீரு அப்றோ மோர் வந்து கலக்கி குடிக்கிறது மோர்ல வந்து பச்ச முளா பச்ச மொளகா போட்டு
ஓ செரிங்க நீங்க மோர்ல வந்து ஜீரக எல்லா போட்டு குடிச்சிருக்கீங்களா சகோதிரி சில பேர் பாத்தீங்கன்னா மோர்ல வந்து
பச்ச மிளகு கருவேப்பிலையு போட்டு குடிச்சிருக்கோ
ஓ சில பேர் பாத்தீங்கன்னா மோர்ல வந்து இஞ்சி எல்லா தட்டி போட்டு கொடுக்கறாங்க ஜீரண சக்தி ஆகு அப்டிங்கறாங்க ஏனா மோரே வந்து லிக்விட் ஐட்டதா அதுல வந்து இஞ்சி எல்லா வந்து தட்டி போட்டு குடிக்கிறாங்க செல பேரு நெறைய பேரு
ஆமா
சேரிங்க சேரிங்க சகோதிரி அப்றோ சகோ மதியோ பாத்தீங்கன்னா சகோதரி முட்டக்கோஸ் பொரியளு ரசமு சகோதரி அங்க என்ன சகோதரி சமயலு
இங்க மீன் கொழம்பு பாற மீன் கொழம்பும் ஒரு ஆள் ரோஸ்ட்டு
சேரிங்க சேரிங்க சகோதரி பாரமீன்ல வந்து கொ பாரமீன்ல வந்து கொழம்ப கூட வைப்பாங்களா சகோதிரி எனக்கு தெரிஞ்ச நா ஃபிரை தா பண்ணி பாற மீன்ல ஃபிரை தா பண்ணி சாப்டுக்குற இருக்கே
இல்ல இல்ல பா பாற மீன் பாற பெரிய பாற இருக்குல்ல அதுதா
ஓ சரி சரிங்க சகோதிரி
கொழம்பு வச்ச மீன் கொழம்ப மீன்ன நாங்க கொழம்பு வச்சிதா சாப்பிடுவோ பொரிங்க எப்பமா இருக்கா தோணுச்சுன்னா பறிக்கிறது
ஓ நீங்க அதிக வந்து மீன் கொழம்பு சாப்பிடுங்கள உங்க வீட்டுல அதிகமா நான்வஜ் தா பண்ணுவீங்களா
ஆமா ஆமா மீன் கொழம்புதா வாரத்துல அதாவுது ஆ எந்நாளுமே மீன் கொழம்புதா எப்பமாச்சு ஒருக்காதா மீன் கெடைக்காத பட்சத்துல இது சாம்பார் அந்த மாரி எல்லா வைக்கிறது
ஓ உங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜே சாப்டு பழகிருக்கும்ல சகோதரி
ஆமா ஆமா நான்வெஜ் னா ஃப்புல்லுமே மீனு தா இந்த சிக்கன் பீஃப் பண்ற அது வந்து வாரத்துல ஒரு நாள் தா
செரிங்க செரிங்க சகோதிரியே உங்க பாப்பாவு மீன் சாப்டுப்பாளா சகோதரி மீன் எல்லா நீங்க குடுத்துருக்கீங்களா உங்க பாப்பாவுக்கு
ஆமா ஆமா குடுத்துருவே அந்த துண்டு மீன்லா வாங்குனா
ஓ செரிங்க செரிங்க சாகோதிரியே
அதாவது அவ மீன் டேஸ்ட் ப புடிச்சு இப்ப என்னனா மீனு சாதோமு குடுத்தா சாதோ வாங்கறது இல்ல மீன மட்டு வாங்கிட்டு சாதத்த துப்பிட்றது
இல்ல சகோதரி பரவால்ல ஏனா வந்துட்டு மீன்ல வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குல குழந்தைங்களுக்கு குடுக்குறது மிகவுமே நல்லதுனு சொல்றாங்க வந்துட்டு ஏ வந்து கொழந்தைகங்ளுக்கு வந்து ரைசா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரைஸ் சோறு கொடுக்கறத விட அரிசி உணவு கொடுக்கறத விட இப்டி பு்ரோட்டீன் இருக்கறது அவுங் குடுத்தாலுமே குழந்தைங்களோட வயிறு வந்து ஃபுல்லானா போது குழந்தைங்க வந்து சத்துள்ளதா சாப்டா மட்டு போது சகோதிரியே
இல்ல சாதோ கொஞ்சமாது எடுக்கணு இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா ஓ அது வயசு வர வர செரியாயிடு சின்ன கொழந்த தானே சகோதரி இந்த மீனோ டேஸ்ட் பிடிக்கனு அது ரெண்டு வாய் சாப்டாலுமே வந்து அவருக்கு வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாயிருங்களா அதனால வந்துட்டு சாதோ சாப்டாம கீது இருப்பா சகோதிரி அவ இன்னு கொஞ்ச நாள் போச்சு இன்னு கொஞ்ச பெரிய பொண்ணா ஆயிட்டாலுமே சாதோ கொஞ்சோ மீன் கொஞ்சோ நீங்க சொன்ன மாரி அளவோடு சாப்பிடுறது நல்லது தானே
ஆமா ஆமா
செரிங்க சகோதிரி
அப்புறம் ஏதாவ கீரை வக எல்லாம் போட்டு கொடுக்குறது அந்த மாரிலா போட்டு சாதத்துல போட்டு வெரவி குடுத்தா சாப்டுவா
ஆமா சகோதரி மொ மொ அதிகமா வந்து நான்வெஜ்ஜுமே குடுக்க கூடாது காய்கறிகளு குடு ங்க காய்கறில வந்து அதிகப்படியான சத்து இருக்குங்கிறாங்க நான்வெஜ விட சகோதரி காய்கறி வந்து அதிக சத்துருக்கு அப்டிங்கனங்க என்ன வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சுவை வந்து பழகிடுச்சு அதனால வந்து காய்கறி வந்து சாப்ட மாட்டிக்கிறாங்க நான்வெஜோட எதியு
இல்ல சின்னதுலே குடுத்து பழகுனா சாப்டுவாங்க இவளுக்கு அப்டிதா நா சின்னதுலே வந்து குடுத்து பழகிட்டே இந்த சாதத்து கூட இந்த பீட்ரூட் பீட்ரூட் அந்த மாதிரி எல்லா போட் டு வெரவி குடுத்தா சாப்டுவா
இல்ல சகோதரி நீங்க வந்து கீர வகைகள் வந்து கொழந்தைக்கு என்னென்ன என்னென்ன வகை கீர வகைகள்லா நீங்க கொழந்தைக்கு குடுத்துருக்கீங்க
கீர வகைகெல்லா நா இது வரைக்கு குடுத்தது இல்ல கீர வந்து பயோ தொண்டல் நின் சொன்னாி கீர வைக்க கொடுத்ததுல காய்கறி தா அப்ப ஓரோ வச்சு அந்த மாரி குடுத்துருக்கே
ஓ செரிங்க செரி பாப்பா சாப்டுவாளா சகுதுங்க அதெல்லா
ஆமா ஆமா சாப்டுவா
செரிங்க செரிங்க சகோதரி நீங்க படோல்லா பாக்குற பழக்கம் உண்டுங்களா சகோதிரி சினிமா லா பாப்பீங்ளா கடைசி என்ன படோ சகோதிரி நீங்க பாத்தீங்க
கடைசியா ஐயோ தியேட்டர்ல போய் பாத்ததுனா சிவகார் திகேய சார் படோ எறங்குச்சுல அது என்ன படோ மதராச
மதராசி பாத்தீங்களா சரிங்க சார் அதுக்கப்புறம் நீங்க சே போ சரிங்க சரிங்க சகோதரி அதுக்கப்புறம் எங்கய நீங்க போகலீங்களா
அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல அதுக்கற வீட்டுக்குள்ள தா இருக்கே
சரிங்க சரி நீங்க போன்ல பாப்பீங்களா சங்க வீட்டு டவுன்லோட் பண்ணி
ஆஹ் போன்ல எப்பமா ஒருக்கா எங்க பாப்பாவை வச்சுட்டு எங்க பாக்குறது போன்ல
கண்டிப்பா கி போன்ல பா
நம்ம போன் எடுத்தாலே உடனே வந்து போனை வாங்க வறங்க ஆ போன் எல்லாமே குடுத்து பழக்க கூடாதுன்னு சொல்ல வச்சிருக்கே அப்படி
ஐயோ இந்த இப்ப இருக்கிற பிள்ளைங்காம் வந்து எங்க சகரி ஃபோன் இல்லாம இன போன் இல்லாம இருக்க மாட்டேறாங்க சாப்பறக்கு போன் குடுக்கறதா இருக்கு
அது வந்து நம்ம எப்படி சொல்ல நம்ம பழக்கற வித்தான் இப்ப வந்து எல்லாருமே வந்து தூக்கி கொண்டு வெளியில கொண்டு காக்கு காயஞ்சு கொடுக்கறதுக்கு மடிச்சு எல்லாரும் கில ஒரு போனை கொடுத்து சாப்பாடு விட்டுறாங்க
ஓ அது சகுதிரரி வெளியே வந்து வெடிக்கை காட்டி சோறுட்டுரு வந்து அந்த பழக்கம் நல்லதா கேட்டதான்னு தெரியல ஆனா வந்து ஒரு சில சமயம் வந்து நம்மடைய ரோட்ல கட்டி சோறுறது வந்து குழைளுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லதுல வந்து அமையாதது தகோதரி முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே வந்த
எல்லாம் அப்படித்தானே நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம செல்ல கொடுத்து த்து கொடுக்குறதை விட நம் அவங்க செல்லதா பார்த்தேன்னா அவங்க சாப்பாடு நல்லா நம்ம வாங்கி சாப்பிடுறாங்கன்னு நினைப்போ ஆனா அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்லாது அது பசி ஒரு அது ருசி இருக்காது அவனது செரிய அந்த படம் பாக்குறதுக்கு வேண்டி சாப்பாடு சொல்றாங்க இதுவே வெளிய ஆ
அதே மாதிரிங்களுக்கு வந்து எவளோதான் சொல்றாங்க சாட அளவும் தெரியாது நம்மரெக்டா சாப்பிடறோமா கம்மியாப்படுறமா ஹெதியாப்பறமா ஆரோக்கியமா இருக்கு அதுவும எதுவும் தெரிய பெத்தவங்களுக்கு கரண்ட் வந்து அவங்க பாட்டு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிள்ளை சாப்பிட்டா போகுது வாயல வந்து துணச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரிதா இருக்காங்க
ம் ச இந்த நம் க்கான நேரம் முடிவடைந்து விட்டது அடுத்த கால இதை பத்தி பேச தொடரலாமா
ஆஹ் பேசுற சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம்